தோழி சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டே தோழி நீங்க சாப்ட்டீங்களா
சாப்டேன் தோழி என்ன பண்றீங்க
என்ன பண்றோ சும்மாதா தோழி உக்காந்துருக்கோ
நா இப்டிதா தோழி மாமனாருக்கு தோஸ் சுட்டுட் வந்தே
அப்டிங்களா தோழி மணி ஆயிட்டு மணி பத்தர மணிக்கு மேல ஆயிட்டே தோழி
ஆமாங்க இப்பதான் தோழி கேக்குறாங்க நா சாப்ட்டாச்சு தோசன்றதுனால நம்ம வந்து சாப்றப்பதா தோழி
ஆமா ஆமா தோழி கரெக்ட் தா தோழி பாப்ப எங்க தூங்குதா தோழி
ஆமாங்க தோழி பாப்பா தூங்குறாங்க
செரிங்க தோழி சரிங்க தோழி சொல்லுங்க தோழி இன்னும்ம எப்ப எந்திரிப்பாங்க
சொல்ல முடியாது மேடம் தூங்குறது வந்து எப்ப வேணா நம்மளுக்கு சொல்லலாம் இப்ப வேணா ஏந்துக்கலாம் தோழி உங்க சின்ன வயசு ஞாபகங்க ஏதாச்ச இருக்கா தோழி
ஆ நெறைய இருக்கு தோழி நெறைய அடம் பிடிச்சிருக்கேனா டெய்லி என்னன்னா மாலை நேரமானா அந்த பிஸ்கட் கிரீம் வச்சிருக்கோ முன்னாடி இந்த பிரிட்டானியா பிஸ்கட் குட்டி பிஸ்கட் ஆ அத கேட்டு அலுவலா அந்த மேல வச்சிருக்கிற கிரீம் வந்து ஒன்னுன்னும் கலர் கலரா உள்ளதா கேப்பா நா ஒரே கலர் கொடுத்தா சாப்பிட மாட்டனா எதனா பிரச்சனை நடந்திட்டுக் தெருவில் உள்ள பசங்களா எனிட்டே இருந்து பிடிங்கி சாப்பிடுங்களா அதுங்க கொடுத்துப்பட்டு திரும் வந்து நப்ப நா எங்க அம் அம் என்ன திட்டவாங்களா இப்பல்லா நடந்திருக்கா நிறய இப்பல்லா சொல்லிருக்காங்க தோழி நிறய ஏக்கசாக்காமா அந்த மாதிரி இந்த சின்ன பிள்ளைல வந்து முட்டை இருக்கில்ல தோழி வெள்ளக்கருவு அத அ அதெளே எங்க அக்கா சொல்லி காமிச்சிட்சு திட்டுவாங்க உனக்கு மட்டு அம்மா இதெல்லா பண்ணிச்சு நாங்களா மட்டு என்ன தெரியல வெள்ளை கருவை போட்டு புல்லா உடம்பு புல்ல தேச்சுவிட்டு அப்படியே ஒரு மணி நேரம் உக்கார அதுக்கப்புற எனது நாட்டு ரோஸ் பூ இருக்குல பன்னீர் ரோ அந்த பூளை போட்டு உன்னன மட்டு குளிப்பாட்டுவாங்க நாங்களா அது பிள்ள தான நாங்க மட்டு என்ன அப்டினு எல்லா திட் இ என்னமோ தெரியல தோழி ஆனா முட்டை தைக்கறது ரொம்ப நல்லாதா ம் தலையிலயும் வெள்ளை கருவு மட்டும் தேய்ப்பாங்களா நம்மளுக்கு நார்மலா முட்ட தேய்ச்சாலே ம் அவங்களோட முடி வந்து அந்த மெ மெதுவான தன்மையாக இருக்கும் சாப்டாக இருக்கு தோழி முட்டை தேய்ச்சு பாருங்க வெள்ளை கருவு மட் ரொம்ப நல்லா இருக்கு சாப்பிட்டா இப்பயுமே நா தேய்பேன் எப்பயாவது தேய்ப்பே ஆனா தேய்கது உண்டு அது தேய்ச்சு இந்த ரோஸ் எல்லாம் போட்டு குளிப்பாட்டுவாங்க அப்படின்ல்லா சொல்லுவாங்க தோழி அதெல்லா சின்ன வயசில குண்டா கெழுகெழு இருப்ப போல இருக்கு கவே எல்லா வந்து கணத்தை புடிச்சு கிள்ளிக்கிட்டு இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு இருக்கோங்க அப்படல்லா சொல்லுவாங்க தோழி
உங்களுக்கு ஞாபகம் ஏதாச்சு இருக்கா தோழி ஏதாச்சு உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி நடந்துருக்கு
கொடுத்துட்டு வந்து நின்னு அளுதா ஞாபகாஎல்லா இருக்கு அப்புற எங்க அம்மா திரும்பியு கிண்ணத்துல போட்டு தருவாங்க அதையும் இந்த பசங்க புடுங்கிடுங்க அப்புறம் உட்காந்து அப்புற திரும்பி சாப்பிடாம தெரியாம எடுத்து வச்ச திரும்பி வந்து அதுங்கள எனக்கு தருங்க அதெல்லா நல்ல ஞாபக இருக்கு எல்லா எங்க அக்காவோட நண்பர்கள் தா தோழி எல்லா வம்பு வளர்க்கறது கொள்கறது எல்லா அதனால் அது மட்டும் லாபமாக இருக்கு உது ஏதோ நா பாக இல்ல தோழி அன வேற ஏதோ ஒரு பால் கடையில போயிட்டு டெய்லி போய் பால் வாங்க போரன் சொல்லட்டு டெய்லி சாக்லேட் வாங்குவானா அவர் அந்த பால்காரே கடை வச்ச இருக்கிறவரே சொல்லுவார் இப்ப முடியு பாத்தா கூட சொல்லுவார் டெய்லி வந்து திறக்க மாட்ட பேசவே மாட்ட அப்படல்லா சொல்லிருக்கார் தோழி
அந்த அதெல்லா வந்து உங்களுக்கு நல்லா ஞாபகமா இருக்கல்ல தோழி
சொல்லுவாரு கேட்பாரு இப்ப கூட அரு அதெல்லா ஞாபகா இருக்கு தோழி நிறய வம்பு எழுதிருக்கே தோழி அப்புற ஒரு நாள் வந்து பெருமாவீட்டுல தா கடட்டில் மேல ஏறி பேன் போடுறேு சொல்லி அங்கிருந்து கீழ் உளுர்ந்து மண்ட அடிபட்டு ரத்த ஊத்தி எங்க பெரியமா பொண்ணு பயந் கை புல்லா ரத்த அதெல்லா எனக்கு நல்ல ஞாபம் இருக்க தோழி அப்படி இங்க இருந்து ஜிஹ் அழைச்சட்டு போயிட்டு எனக் எனக்கு வந்து ஊசி போட்டாங்க ஒரு ஊசி போட்டு அப்றம் இனொரு ஊசி ஊசி போட்ட கத்தி அழுது அப் அப்புறம் வந்து இல்ல நடுவில் மட்டு முடிெடுத்தா தா தையல் போட்டுயுட்டாங்க உள்ளயே எனக்கு மொட்டை அடிக்க கத்து அழுதுருக்க அந்த ஞாபவ எல்லா இருக்கு தோழ் எனக்கு
அதெல்லா வந்து நீங்களே ஏறி பண்ணீங்களா தோழி பேன் போடுறதுக்கு
இ நான் போடுறேன்னு சொல்லிவிட்டு கட்டில் ஊச்சிலா ஏறி அந்த முனையில நிண்டு போட்ட தோழி அதுல வலிக்கிட்டு விழுந்து அடிபட்டு அதெல்லா ஞாபகம் இருக்கு தோழ எனக்கு நிறய அக்கா கூட சண்டை போடுறது அதெல்லா கூட ஞாபக இருக்கு தோழி
என்ன சண்ட தோழி பெரு அ பெருசாயி அம்மா அடிச்சிருப்பாங்க உங்கள
எங்க அத்த ஒருவாட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆஹ் ஏன்ன வந்து இ இவரு முடிய கட் பண்றேன்னு சொல்லி அவரே கட் பண்ணிக்கிட்டு முன்னாடி அதுக்கு அப்புறம் அம்மாகிட்ட என்னது இது முடி கட் பண்ணி வச்சிருக்கேன்ல ஆஹ் அப்ப வந்து இந்த ப்ரெண்ட்ல முடி கட் பண்ணி வச்சுருகாங்கள தோழி ப்ளீப் கட்டிங் சொல்லி அது ஃபேஷன்னா அந்த மாரி பண்ணேன் சொல்லிப்பாங்க அம்மாட்ட அடி வாங்கியிருக்கு காஃப்பி எல்லாம் குடிக்கும்போது அம்மாட்ட அடி வாங்கிருக்க அதெல்லாம் பாத்திருக்கே சிரிச்சிருக்கே அதெல்லாம் இன்னமும் சொல்லி சிரிச்சு பேசிட்டு இருப்போம்
அப்படி பண்றது ஏதாச்சும் ஒண்ணு உம் நீங்க ஏதாச்சும் பண்ணிருக்கீங்களா தோழி முடியில
இல்ல இல்ல அத ஆஹா அதெல்லாம் பண்ணது இல்ல தோழி அப்டில்லாம் பண்ணது இல்ல
நா பண்ணிருக்கேன் தோழி நா வந்து டென்த் ஸ்டண்டர்ட் படிக்கும் போது பத்தாம் வகுப்பு அது படிக்கும் போது கு நானே வந்து கட் பண்ணிருக்கேன் தோழி இந்த முடில பேங்க்ஸ் மாதிரி விடுறாங்க இல்ல தோழி
ஆமா
அது வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்தே கொஞ்சோ அஹ் அலங்காரம் பண்ணிக்கணுன்ற ஒரு தோழி அதுலே வந்து நானே பண்ணிடுவேன் சின்ன வயசுலயே மை எல்லா வைப்பேன் தோழி அந்த மை எடுத்து நானே கந்த வச்சுக்க தோழி அப்புறம் வந்து நானு ரொம்ப பூ பைத்தியம் தோழி திட்டமா ஆஹ் ஆஹ் அடியெல்லாம் வாங்க மாட்டேன் இப்படி பண்றியே நீ பண்ணிக்கிறியேன்ட்டு அவுங்க எல்லாம் வந்து எப்படி சொல்றது ஒரு வித்தியாசமா பாப்பாங்க நீ பன் நீயா பண்ண நீ ஏ பண்ணங்குறாங்க நானே ஆறாம் வகுப்பு படிக்கும் போது நானே ரெட்ட பின்னல் பின்னிடுவேன் தோழி பிண்ணிட்டு ரிப்பனும் கட்டிட்டுவேன் தோழி அது வந்து து நானே வீட்லயே இருக்கவும் வீட்டுல இருக்கும் போது விளையாடவோம் ல தோழி அந்த மாரி நானே வந்து போட்டு போட்டு ட்ரை பண்ணுவேன் தோழி பண்ண முடியுதா நம்மளால என்ற மாதிரி பண்ணிட்டு ஸ்கூல் போகும் போது நானே போட்டுருவேன் தோழி ரெண்டு ஜட நானே பிண்ணி ருவேன் நானே வந்து கிளம்புவேன் தோழி எதனாலனா அம்மா வந்து அப்போ வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க சொல்லுங்க
உம் பரவா இல்ல பரவா இல்ல பரவா இல்ல ஆஹ் எதிர்பாக்க கூடாது பாவம் அவுங்களும் கஷ்டோ இல்லல
அவுங்க கால்ல கிளம்பிடுறதுனால நானே வந்து கிளம்ப எனக்கு ஃபிஃப்த் வரைக்குமே வந்து அஞ்சாம் வகுப்பு படிக்குற வரைக்குமே வந்து ஹேர் கட் பண்ணிடுவாங்க தோழி முடிய கட் பண்ணி கட் பண்ணி விட்டுருவாங்க இந்த டோரா கட்டிங் தெரியுல டோரா தோழி அந்த கட்டிங் பண்ணிருவாங்க அதனால வந்து அவ்ளோவா முடி எனக்கு அப் அப்போ வந்து முடிய பண்றாங்களே என்றதுனால முடி வளர்க்கணும் முடிய வெச்சு இந்த மாரி எல்லாம் கட்டிங் பண்ணணுன்னு ஒண்ணு இருந்தது
உம்
அதனாலயே வந்து நான் கட்டிங் பண்ணிட்டு பண்ணிட்டு நானே பண்ணிட்டு இருப்பேன் அப்புறம் வந்து சிக்ஸ்த் படிக்கும் போதுல இருந்து அப் அ வளக்க ஸ்டார்ட் பண்ணதும் அதே வந்து வழக்கி நானே க நானே கட்டுறது நானே எல்லாமே கிளம்புறது அப்புறம் வந்து பூ வைக்காம ஸ்கூலுக்கு போமாட்டே தோழி பள்ளிக்கு போ மாட்டேன் எனக்கு காசு எனக்கு அந்த ஒரு ஒரு ரோஸ்சாச்சும் நா வைக்கணும் என்னால நா ரோஸ் கூட வைக்காம நா போ மாட்டேன் அதனால ஒரு அப்போ எல்லாம் வந்து ஒரு ரூபாய் குடுத்தா ஒரு ரோஸ் குடுத் ப்பாங்க சின்னது
ஓ சேரி சேரி
அது வந்து நம்பளுக்கு எனக்குன் குடுப்பாங்க டெய்லி பத் தினமு பத் ரூவா அதுல நா என்ன பண்ணுவன்னா ஒரு ஒருவா எடுத்துட்டு போய் ஃபர்ஸ்ட் அத பூ வாங்கி தலையில வச்சுட்டுதா தோழி ஸ்கூலுக்கே போவ நானே வாங்கி ஆமாங்க தோழி நானே போயிட்டு வாங்கிட்டு வச்சுட்டு போ அ அதெல்லா என் ஞாபகம் இருக்கு இப்ப யாராச்சு ஒரு ஏதாச்சு ஒரு ஃபங்ஷன் பண்றாங்கன்னா அவுங்க வீட்ல ஏதாச்சி பண்றாங்கன்னா பண்றாங்கன்னா அங்க நெறைய ஃபிளவர்ஸ் இருந்துச்சி பூல்லா இருக்கும் போது நான் போய் சண்ட சண்ட போடுவ தோழி என்ன நீங்களே வச்சிருக்கீங்க எங்கள்க்கு தரமாட்டீங்ளா நாங்க உங்க உங்களோட ஃபங்ஷ ன் தான வந்திருகோ என்ன நீங்களே வச்சுகிறீங்க உங்க சொந் அப்போ எனக்கு தெரியாதுல்ல தோழி நம்ம அப்டி பேசக்கூடாதுன்னு தெரியாது அது வந்து நானே நீங்களே எல்லா வச்சுருக்கீங்க நாங்களா என்ன நால்லா என்ன வச்சுக்ணு எனக் குடுங்கன் சொல்ட்டு அவுங் கிட்ட கேட்டு நா வாங்ட்டு வந்துருவேன் தோழி இந்த மாரி சொந்தக்காரன் அந்த மாரில்லா பண் சொ சொந்தக்காரங்க இருக்குறப்போ ரொம்ப வாயி பேசுறது அதனால நம்பளுக் குடுங்க எங்களுக் ஏன் நீங்க எனக்கு ஏன் குடுக்கல நீங்க நீங்க மட்டு வச்சிருக்கீங்க அந்த மாரி சொல்லி நானே எடுத்துட்டு வந்து எங்கனா வச்சுக்
பரவால்ல பாருங்க உங்க பொண்ணு அடுத்து அது பண்ண போது பாருங்க பாப்பா வளந்து அப்டியே வாய் அடிக்க போது
நானே வந்து அது இது மாரி பேசுவான் சொல்லி நெனக்கிற ஏன்னா இப்ப நம்ம வாய் பேசலன்னா ஒன்னும் பண்ண போறது கெடையாது நம்ப பேசுறதே பேசுற ஆலையே நீங்க நெறைய பண்றீங்க பேசாம இருந்தா என்ன தோழி பண்ணுவாங்க இங்க இப்ப இருக்கிற நம்ப இருக்கிற காலகட்டத்துல
இனிமே பேஸ்ணுனா இல்லன்னா எல்லா தூக்கிப் போட்டு நம்மள இது
ஆ இப்பவே நம்ப பேசுறோ ஆ ஆளுங்களே நீங்க வந்து இவ்ளோ பண்றீங்கன்ற மாரி இருக்கு தோழி ஒன்னு ஒன்னு வாழ்க்கையில பாக்கும் போது இன்னு நம்ம பேசாம பண்ணாம இருந்தா என்ன பண்றது ஆனா பொண்ணு கண்டிப்பா பேசியே ஆகணுன்ற ஒரு என்ன விட பேசணு என் எனக்கே எனக்கே வந்து டஃப் குடுக்கனுன்ற மாரி தா
இல்ல இல்ல பேசணு தோழி பேசுனாதா இப்ப உள்ள காலகட்டத்துல பொழச்சுக்க முடியு இல்லேன்னா ஈஸியா ஏமாத்திட்டு போயிருவாங்க தோழி எல்லா மே நார்மலாவே பேசுனாதா தோழி நல்லது
இப்ப இருக்குற கொழந்தைங்க பேசுனாதா நாலு பேருக்கு வந்து தெரியது தோழி
எந்த இடத்துல இருந்தாலு தனியாவே இருந்தாலு அவுங்ளே பேசி சமாளிச்சுட்டு வரணு தோழி அந்த மாரிதா இருக்கணு தோழி நம்பள மார்ல்லா இருந்தா ஃபஸ்ட்டு ஒரு எடத்துலதா நம்பளா பேசுவோ ஒரு சில எடத்துல பேச மாட்டோ வாய மூடிட்டு வருவோ அவுங்க எவ்ளோதா பேசு நல்லா வாய மூடிட்டு வருவ அந்த மாரி இருக்கூ போக்கூடாது தோழி ஆனா இவ அப்டி இல்ல தோழி ஃபேஸ் டு ஃபேஸ் தான் தோழி தப்புனா டேரக்ட்டா பேசிட்டு வந்துருவான்
நல்லது தோழி அப்டிதா தோழி இருக்கனு இப்ப இருக்கிற டைம்ல நமக்கு இருந்தது தான நல்லது
அது தப்பு ஏன் தம்பி இப்டி பேசாத அவுங்க மனசு கஷ்டப்படும் அப்டில்லா சொல்லுவோ அதுக்கு என்ன புரியுன் தெர்ல இல்லாட்டி என்ன வந்து பேர் சொல்லி தான் கூப்டுவா அம்மான் கூப்ட மாட்டா அம்மாவதா அம்மான் கூப்டுட்டு இருக்கு அது எங்க அம்மாவ தா
ஆ
ஏதாவ்து வேணுனா மட்டு அம்மாங்கு ஆனா அவனே எல்லா டேரக்டா பேசிடுவா தோழி தப்பு அதனால பேசுன அப்டின் சொல்லி ம் நல்லா அதெல்லா சொல்லு
இப்ப இருக்கிற பசங்க எல்லாமே தெரியுது தோழி
ம் த திரும்ப தொடருவோ தோழி நறையா பகிர்ந்துருக்கோம் திரும்ப தொடருவோ தோழி நன்றி
நன்றி